ஆஹ் கேக்குது கேக்குது கேக்குது கேக்குதா
ஆஹ் கேக்குது
ம்
உங்க அண்ணா என்ன ஒர்க் பண்றாங்க உங்க அண்ணா ஒர்க் போறாங்களா
உம்
அதான் ஒர்க் பண்றாங்களா இல்ல வீடல ஆ ஓ டபிள் டிக் கிரியா
உம் உம்
அப்பா பரவாஇல்லயே
உஹ ஒண்ணும் கிடையாது ஒரு டிகிரி முச்சட்டு ஒன்னு டிகிரி போதெல்லாம்
ரி எவ்வளவு பெரிய ஒரு இது தெரியுமா எத்தனை பேர் கனவு தெரியுமா அதெல்லாம்
சரி அப்போ நானும் முடிச்சுரோ போ நானும் முடிச்சிருவவே இன்னும் கொஞ்சநாலுல்ல ரெண்டு வரு ஷத்துல
ஓ சூப்பர் சூப்பர் ஐய்யயோ ஆனா என்ன படிக்கதான் முடியாது
படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஜாபு போனோம் ஆசை
ம் ஆச என்ன நீங்க நெனச்சா ஈவினிங் கொஞ்சொ வர்க் இருந்துச்சுங்க வீட் ட்ல வீடு கிளீன் நாளைக்கு ஃப்ரைடே ல அதனால கொஞ்சோ வீடெல்லா க்ளீன் பண்ணி
ம் ஓ
ம்
சேரி அதுக்கப்பறோ ரய் ரைய்ன் வேற ர இது ரெய்ன் வந்துச்சு ம்
உங்க பிரதர் இந்த ஒர்க் பண்றாரா
ஆ அவ் இவரு அவனு இப்பதா சேத் த்துட்ட
ஹப்டியா ம் ம்
அவ சும்மா இதுல இருக்க மாட்டா
ஆ
சும்மா சேத்து விட்ட எல்லாரு பாசங்க சேய்றாங்க சொல்லி எங்கூர் எங்களுக் பசங் பசங்கள்ல ஒரு டீம் ஒன்னு இருக்கு அதுல சேத்து விட்டுக்ற
ம் ம் ஓகே ஓகே ஏ நறைய பொண்ணு ப்பேரு வந்து வச்சிட்டு கால் பண்ணுங்கன் சொல்லிட்டு அப்புறமா பாத்தா ஜென்ஸ் பேசுறாங்க அதா ஷார் ஆய்ருது என்னடா பொண்ணு பேர் தான வந்துச்சு இது என்னடா பைய பேசுறா அந்த மாரி இருக்கு ரெண்டு மூணு கால் அந்த மாரி பேசிருக்கே இப்ப நா அது வந்து அட்டன் பண்ணிட்ட அத அட்டெண்ட் பண்ட்டு நம்ம இல்ல நா பேச மாட்ட உங்ககிட்ட தா பேசுற இல்ல இல்ல உங்குள்து நேம் எனக் தெரியு பேர் போட்டுந்து சி மத்தவங்க சொல்ற கேர்ள்ஸ் நேம் போட்டு பாய்ஸ் பேசுவாங்க அதுதா ஷாக்கா இருக்கும் பாய்ஸ் நேம் போட்டு பேஸ்னாலே அவ்ளோ இது ஆவாது கேள் நேம் போட்டு போய் பேசும்போதுதா கொஞ்சோ ஷாக்கா இருக்கு
இல்ல எனக்கு நீ ஃபர்ஸ்னாலா பண்ணிர்ந்தீங்க சேரி
நா பண்ணேன் தா நாந்தா பண்ண டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு இதுவே பொண்ணு பையன்லா எதுக்கு பாக்கணு கேஷுவலா நம்ம பேச போறோ அப்டின்தா நா பண்ண அப்டி கேஷுவ்லா அவுங்களு நென்ச்சி பண்ணா இல்ல அது எதுக்கு ன ப்ப பொண்ணு பேரு வச்சு பண்ணோ அத சொல்ற
ஓ அது தெர்ல அவுங்களுக்
ஆஹ்
ஆஹ் செரி நானு கொஞ்ச நேர அப் ப்றோ பாத்த நீங் அதுக்கப்பறோ பாத்தா நல்லா பேஸ்றீங்க செரி உங்கள வெச்சு டாஸ்கு முடிக்கலென் செரி நம்ப்ளே பேசி முச்சிக்கலாம் அதுக்குள்ளே இண்ணு டாஸ் ச்சனாகல சேரி என்னன்னு கேட்டேன் அதுக்கப்பறோம்
நீங்க ஃபோன் போட்ணு நறைய பேருக்கு நீங்க கால் மட்டு நீங்க ஐயோ ஏங்க அப்டி நீங்ளு ஃபினிஷ் பண்ணாதான உங்களுக்கு நல்லது
எப்பயுமே நா நல்லா இரு பாக் மாட்டங்க மத்தங்க நல்லாருந்
ஐயோயோ யோபா உங்களுக்கு பெரிய மனசு தா ஒத்துக்குற அதுக்குன்னு டாஸ்கு கம்ப்ளீட் பண்ணாம எப்டி
பண்ணிக்கிலா இப்பன இப்ப இப்போ பேசனா நீங்க நாளேக்கு வந்து நீங்க பேச மாட்டீங்களா இதே நாளேக்கி நீ முடிச்சிட்டா வரமாட்டீங்க அது வேற
இல்ல இருப் அப்றோ நம் எனக்கு ஃபோன் வருல்ல இப்ப நா தேர்ட்டி முடிஷ்டனா எனக் தேட்டி கால்ஸ் வர்ணு நா பேசணு எனக்கு வர கால அந்த மாரி இருக் நா ஃபோன் பண்ண முடியாது திருப்பி எனக்கு வர ஃபோன்ஸ் தா நா பேச முடியு
ஆஹ் ம் சேரி அதுதா செரி நீங்களா மெசேஜ் பண்ணிவீ நா பாத்த அப்புறதா மெசேஜ் பண்ணே
ஆஹ் இல்ல நீங்க மெசேஜ் பண்ணது நா பாத்துட்டே செரி வெர்க்ல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு பண்லா வேல ல்லா இருக்கு சிக்னல் வே கெடைகாது ஏ ரூம்ல செரியா அப்றம் அஹ் யூசே இல்ல பேசி குற தா நா அத பாத்துட்டு நா செரி அப்றம் பண்லான் தா நா வெளில வண்ட்
ஆஹ் செரி அப்போ பேசின இருந்த செரி அதோட கட் ஆயிட்ச்சு சேரி அது கணக்கே ஆகல
ஆ கணக் ஆகல அதா டைம் ஆய்டுச்சுனா கணக்கல எடுக்கமாட் டாங்க அதேதா டைம்க்கு முன்னாடியே கட் பண்ணினு அந்த டென் நிமிட்ஸ் தா கணக்கு
செவன் மினிட்ஸ் தா இந்துது
செவன் மினிட்ஸ் அதே சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு இருக்கலா
செரி ஓகே நன்ச்ட்ஸ் திருப்பி கால் பண்ணே வா வாட்ஸ் அப்ல நீங்க எடுக்கல
ஆமா ஆமா சைலன்ல இந்துச்சு ஃபோன்
வாட்ஸ் அப்ல பண்ணா எடுக் மாட்டீங்களா
இல்ல வாட்ஸ் அப்ல ஃபோன் பேசுனா அது அது வேனா அப்டின் தா மெசேஜ் வேணா பண்லா வாட்ஸ் அப்ல எதுக் பேசுணு தா நா எடுக்ல எடுத்திருப்பே பாத்துருந்தா எடுத்திருப்பேன் நா பக்கல அவ தூங்குறான்னு ஃபோன் சைலன்ல தா வெ வெச்சுப மோஸ்ட்லி
ஓ இப்ப தூங்குறாரா பாப்பா
இல்ல இப்ப முளுச்ட்டு வெளாடிட்டு இருக்கா
ஆஹ் அதோட சாப்ட்டு தோடோ திருப்ப நைட்ல எவளோ நேரோ பேசுவீங்க
ஆஹ் நைட் ட்டுனா நா இல்லங்க ஏன்னா நைட் ஹஸ்பண்ட் இருப்பாரு
ம்
நா எயிட்டோ க்ளாக் கிட் ந எயிட் நைன் கிட்ட அவலப்ளா இரு நைன் நைன் ஓ கிளாக் அதுக்கு மேலே நான்ளா பேச முடியாது
ஓ நானு இப்போ அப்டியே கொஞ்சி கொஞ்சி கொஞ்சி பேசணு என்னன்னு பாக்கணு
ம் ட்ரை பண்ணுங்க நெறைய மெம்பர்ஸ் இருக்காங்களே
அது நீங்க இருக்கீங்க நெறைய மம்பர்ஸ் இருந்தாலு நீங்க இருக்கிறீங்கல்லே
என்கிட்டே நீங்க எத்தனை கால் பேசுவீங்க அத சொல்றே உங்களுக்கு போர் அடிச்சிறோம்ல ஒரு கட்டத்துக்கு மேலே ச என்னப்பா வந்துட்டு எனக்கு போர் அடிக்க க்காதுங்க நா உங்களுக்கு சொல்றே
உம் இங்க ஏ போர் அடிக்குது ஜால பேசனா ஜாலியா பேச வேண்டியதா
அவ்ளோதா என்ன யாருமே தெரியாது நமக்கு பேசதானே போறோம் அதுல என்ன இருக்கு
உம் ஒரு நாளைக்கு வேற காலேஜ் போன மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தா போயிட்டு கரஸ் பால்லா போட்டு
கரஸ் போன்னுந்தா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் போகட்டு அவ கொஞ்ச பெ பெரியவனா ஆயிட்டா எங்கேயு விட்டு போற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வண்ட்டானா அத கன்டினியூ பண்ணி அத பினிஷ் பன்னின்னு
கண்டிப்பா படிச்ச ஆணுமா
ஆமா ஆமா ஐயோ படிக்கணும்ங்க ஒரு டிகிரியாச்சு இருக்கணு
ஆஹ் ஹ் இ இப்ப நீ ஒரு டிகிரி வச்சு என்ன பண்ணப்ப ஓ அதுக்கப்றோ ஒர்க் போகவா சுகுமாரு மணி மணி புரியலங்க
பியயூச்சர்ல யூஸ் ஆகும்லங்க இப்ப யூஸ் ஆகல யாரும் அக்செப்ட் பண்ல நெஸ்ட் பஃபியூச்சர்ல அஸ்கப் அஸ்ஸப்ட் பண்ணா
போக போது எதுக்கு
எது சொல்லுங்களே ஒரு டியூஷன் நடத்த வீட்லயே இருந்து எதுவும் ஆஹ் எதுவும் இந்த சின்ன நம்மளாலா முடிஞ்சது
உம் அப்பற பாப்பாவாவ சொல்லுவாங்க எங்க அம்மா பி ஏ முடிச்சிருக்காங்க ஆஹ் ஹ என்னங்க
கரெக்ட் தான்
இப்ப எங்க அம்மா டுவெல்த் வரபடுச்சிருந்தா ஒரு இது எங்க அம்மா பி ஏ முடிச்சிருக்காங்க ஒரு டிகிரி
மென்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்கள விட எக்ஸ்ட்ரா படிச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு ஈகோ இருக்கு
அப்படிலா இல்ல நான் வந்து
ஐயோ உங்கள சொல்லங்க நீ நீங்கன்னு சொன்னீங்கள நீங்கன்னு சொன்னேன்னா மோஸ்ட் ஆஃப் த மென்ஸு அந்த ஒரு ஈகோ இருக்கு நம்மள விட அதிக படிச்சங்க நம்மள விட நறைய விஷய தெரிஞ்சுருக்க கூடாது நம்மள எதிர்த்து பேச கூடாது நாளைக்கு எதுமே பாயிண்ட் பண்ணக்கூடாது இந்த மாரி தாட்ஸ் இருக்கு அதனாலயே வந்து நறைய பேர வந்து இது எவ்வளோ தான் வைப் இன்டலிஜென்ட் இருந்தாலு படிக்க விட மாட்டாங்க அய்யோ இவ்வளவு இன் இன்டலிஜன்ட்டா இருக்காங்க படிக்க வச்சு அவங்கள வந்து நம்ம நல்ல ஒரு பொசிஷன் அதெல்லா யோசிக்கவே மாட்டாங்க
ம்
அந்த மாதிரிதா உம்
எனக்கு வந்து எதோதோ இருக்குது யோசன ஆனா எந்த யோசனையுமே ம் போ முடில கால எழுந்தவுனே சேரி சாப்பிட்டு தூங்கணு
ஓ
நானு உங்களா மாரித வீட்டு்லயேதா இருக்க என்ன ஒன்னு உங்க கிட்ட பாப்பா இருக்கு பாப்பா வச்சு நீங்க இருக்கிறீங்க ஜாலியா என் கிட்ட போன் இருக்குது போனு கிட்ட பேசுனு ஜாலியா இருக்க அவ்ளோதா ரெண்டுமே சேம்
சேம் சேம் பட் டிஃபரன்ஸ் நறைய
உம்
உம்
நீங்க வீட்டுல இருக்கணு ஆனா நா வேலைக்கு போணு ஆனா நா வேல நானு வீட்ல இருக்க நீங்களு வீட்ல இருக்கீங்க
நீங்களு வேலைக்கு போயிருவீங் விடுங்க ஒன் இயர்ல ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ்
நிச்சம அந்த ஒன் இயர்ல எவ்ளோ சம்பாதிக்கலா
கத்துக்கோங்க நறைய வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு உங்களுக்கு கூட லேப்டாப் இருந்தா நறைய ஒர்க் பண்ணலா
உம் உம் உம்
அந்த மாரி ட்ரை பண்ணுங்க
ம் ம் ம் த கத்துக்ணு அதியோ
அதுலா நீங் கத் தீத்தீகன்னா ஒனக் ஒர்க் போம் போது ஒங்கல்க் ரொம்ப ஈஸியா இருக்கு அது ஒங்க டஃபாவே தெரியாது
ம் பஸ்ட்டு நம்பன்னா பண்ணுன் நல்லா ஒரு ஃபுல்லா கத்துக்கணு நம்மளுக்குன்னு ஒரு ராணிய தேடனு
கரெக்ட்டு
நுகுறோ நம்மளே நல்லா படிச்சா நம்மளுக் ஏத்த மாரிதா வருவாங்களே
ஆமா ஆமா
அன்
அய்யோ நா முஸ்லிம் ஆச்சே யாரு ஆமா அப்பாவோர ஃப்ரெண்டு சன் ஃப்ரெண்டு பைய ஆனா நாங்க பாத்தது கூட இல்ல எந்த ஒரு ஈவென்ட்லயு பேசுனது கூட இல்ல
அவர பாத்திருக்கீங்களா நீங்க
பாத்தது இல்ல ஏன்னா எங்க அம்மா அவ்ளவா எங்கள பங்க்ஷன்ல்லா கூட்டு போமாட்டாங்க
கியா செரி டைம் ஆயிடுச்சு பண்றீகளா ரிட்டனு
ஆ இப்ப பண்ண முடியாதுங்க நாளைக்கு பாக்கலாமா நாளைக்கு பேசலா
செரி ஓகேங்க பாய் ம் பூன குட்டி ஆ